ஹலோ ஆ என்னமா எப்டி இருக்க
நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே என்னாச்சி போனே காணோ ரொம்ப நாளாச்சி உங்ககிட்ட பேசி
ஆமா கொஞ்சோ இங்க வேலே
அப்டியா நா அதா பாத்தே ஆளே காணோ என்ன டா ரொம்ப நாளாச்சேன் செரி நம்மளே போன் பண்ணலா வேலையா இருக்கீங்க போல அதா போனே காணோ பண்டிக டைம் வேற மேடம் பிஸியாருப் பீங்க ஆப்றோ
மா வீடுல்லா கொஞ்சோ கிளீன் பண்ணி பண்டிகை டைம்லல ரெடி பண்ணி வச்சிரு
அப்டியா சேரி சேரி அப்றோ எப்டி இருக்காங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா அம்மா எல்லாரூ
எல்லாருமே நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க எல்லாரு
எல்லாரு நல்லா இருக்காங்க அப்றோம் என்ன காஃபி டீ எல்லா குடிச்சிட்டீங்களா
நா இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதா என்ன டிஃபன் பண்ண போறீங்க
அம் பிரேக்ஃபாஸ்ட்டு எதாவது செய்யணு செரி சிம்பளா எதாவது செஞ்சி சாப் டுக்லா பிரெட் டோஸ்ட்டு அந்த மாதிரி தோச இட்லி அதே போட்டு டெய்லி எப்டி சாப்புட்றது நீங்க என்ன செய்ய போறீங்க
நா தோச சுடலா அப்டின்ருக்கே
தோச சுட்டு என்னப்
த நா யோசிக்கவே பெரிய விஷயோ அதுக்கப்பறோ அத யோசிச்சி அது ரெடி பண்றது அதை விட கஷ்டோ
ரொம்ப கஷ்டமான வேலதா ஒங்களுக்குல்ல சேரி செரி சேரி என்ன இருக்குற ரெண்டு மூணு பேருக்கு தான நீங்க வந்து தோச சுட்டு சட் னீ சாம்பாரு வேற என்ன பெஸ் ஸ்பெஷலா என்ன செய்ய போறீங்க
ஸ்பெஷலா எது செய்ய போறதில்ல ஆனா அத செய்யற்துக்கே கொஞ்சோ யோசிக்க வேண்டியதா இருக்கு என்ன செய்யலா என்ன சமைக்கலா அப்டின்னு
ஓ அதா இப்பதா எ நெறையா சோசியல் மீடியாஸ் லதா நெறையா சாப்பட்ற ஐட்டமா தான குடுக்குறாங்க எதையாவது ஒன்ன பாத்து டிஃப்ரெண்டா சேந்து சாப்ட வேண்டியதான செஞ்சு
டிஃப்ரெண்டா செய்யணுனா அது வீட்ல இங்கிரீடியன்ஸ் வேணு அது முன்னாடி நாளே பெய் சர்ச் பண்ணி இது செய்யலா அது செய்யலா அப்டின்ட்டு ரெடி பண்ணி வைக்கணு அதுதா
ஓ அதுவு சரிதா கரெக்டா பரவாயில்ல சமைக்கிறதுக்கு அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லா பத்தி பேசுறீங்க
ஆமா இப்போ வந்தே அவுங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறாங்க நம்ம வீட்ல இருந்தா நம்ம சரியா வரு இதெல்லாம் நம்ம வீட்ல இருக்கு நம்ம ரெடி பண்ணிடலா அப்டின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஆனா எதுமே இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியு
கண்டிப்பா கண்டிப்பா அப்ப நீங்க முதல் நாளே வந்து நாளைக்கு என்ன டிஷ்ஸு செய்ய போறீங்க அப்டின்னு சொல்லிட்டு மெனு பாத்துக்கோங்க பாத்துட்டு அந்த நைட்டே நம்ம வாங்கி எல்லா பிரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோனா மறா நாள் அத செஞ்சு சாப்ட்டுக்கலால்ல ஏன்னா இப்ப ம் நறைய ஹோட்டல்ஸ்ல எல்லா போயிட்டு நம்ம சாப்புறதுக்கு வீட்ல நம்ம ஹெல்தியா சாப்பிட்லாமே
அதுதா இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்குது இப்போ ஸ்புரொட்ஸ் மூலியமா இப்ப நெறைய பேர் ஸ்ப்ரொட்ஸ்லா செய்யலாம்னுதா இப்போ யூடியூப்லயு காட்டிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாறி நீங்க செஞ்சீங்கன்னா அவுங்க ஹெல்த்துக்கு நல்லது இப்ப நெறைய இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு அ சாப்புற அந்த ஹேபிட்ஸ் நெறைய சேஞ்சஸ்லா வந்திருக்கு
இப்ப எல்லா வந்து ஹெல்த்த வந்து ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க
நம்மளுக்கே பயம் வந்துச்சு நம்ம இப்டியே இருந்தோனா அவ்ளோதா போல அந்த ஹெல்த்திய வந்து அப்போ முன்னோர்கள்லா நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருந்தாங்க இப்ப நம்ம அந்த அளவுக்கு சரியா ஹெல்த்தியா சாப்பிடாததுனால நம்ம கொஞ்சோ சாப்புடுற ஐட்டம்ஸ்ல கொஞ்ச பயோ இருக்கு
இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் வந்து அந்த ஹெல்து கே கேரே இல்லாமல்ல இருக்காங்க ஒரு சிலர் வந்து நம்மள மாறி இருக்கிறவங்கதா வந்து ஒடம்ப பாக்கணு வெயிட் லாஸ் பண்ணனு அத ஆனா நம்ம சொல்றோ என்ன பண்றோ நம் ம நாக்கு க வாயெல்லா கட்டுப்படுத்த முடியல சாப்ட்டுறோ
ஏன்னா நம்ம அந்த இதுக்கு மாறிட்டோ அந்த ஹேபிட்க்காக நம்மளே அறியாம அதுல வந்து நம்ம கனெக்ட் ஆயிட்டோ அதுதா ஒரு விஷயோ நம்ம கண்ட்ரோல் பண்ணாலு நம்மளோட டேஸ்ட்டி வந்து மாத்திக்க முடியல
ம் சேரி சேரி சேரி
ஏன்னா ஹெல்தியா இருக்கிறதுல டேஸ்ட்டு இருக்காது ஆனா ஹெல்தினஸ் நறைய இருக்கு ஹெல்தி இல்லாததுல டேஸ்ட் டு நல்லா இருக்கு நம்மளோட அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியல
கரெக்டா சொன்னீங்க பரவாயில்ல உங்களுக்கு கொஞ்சோ வந்து ஃபுட்டு என்ன சாப் புடனுன்றதெல்லா தெரிஞ்சு வெச்சிருக்கீங்க ஃப்யூச்சர்ல உங்களுக்கு வந்து யூஸ் ஃபுல்லா இருக்கு ம்
ஆமா கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு ஃபேம்லில இருக்கும் போது அவுங்களுக்கான எல்லா ஹா இதுமே நம்ம பாத்து பாத்து செஞ்சுதானே ஆகணு இது சாப்ட்டா அவுங்களுக்கு கரெக்டா இருக்கு இது செஞ்சா அவுங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு விமன்னாலே அந்த மாறி தானே
கண்டிப்பா ஆமா ஏன்னா இப்ப பெண்களுக்கு வந்து நெறைய பிரச்சனை பிரச்சனைகள்லா வருது அதெல்லா வந்து நம்ம சாப்பாட்டு மூலமா தானே சரி பண்ண முடியு ஒரே மெடி சன் மெடிசன் மருந்து மாத்திரைன்னு நம்ம சாப்பிட்றதை விட நம்ம சாப்புட்ற சாப்பாட்டுல வந்து நம்ம எல்லாத்தையு கன்ட்ரோல் கொண்டு வரணு
கண்டிப்பா நம்ம எப்வுமே ஹேபிட் சேஞ்ச் பண்ணிட்ணு அந்த ஹேபிட் தா நமக்கு மெயினே
சரி சரி நீங்கல்லா ஸ்மால் ஏஜஸ் தானே யூத்து
யூத்ன்னு இருக்கிறவங்களுக்கு தா ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வருது ஓல்டு ஜென்ரேஷன் நீங்க எல்லா கூட எதோ எப்டியோ தப்பச்சிருவீங்க போல நாங்கதா
பாத்தீங்ளா கடைசியில ஓல்ட ஏஜ் பீப்புள் லிஸ்ட்ல எங்களையு என்னையு சேத்துட்டீங்க
இல்ல இல்ல அப்டி சொல்ல வரல உங்க ஜென்ரேஷன்ல பிப்டி பெர்சன்ட் ஆவது இருந்தது ஹெல்தியா சாப்ட்டு உங்க ஹேபிட்ஸ் எல்லா சேஞ்ச் ஆகி இப்ப எங்க ஜென்ரேஷன்னா வந்து சுத் தோ ரொம்ப மோசமா இருக்கு மார்னிங் வேக்கப் ஆறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கெல்லா டென் ஓ கிளாக் தா வேக்கப்பே ஆனா நீங்கல்லா அப்டி கெடையாது
ஆ வேக்கப் டைமே வந்து பத்து மணி
ஆமா வேக்கப் டைம் எங்களுக்கு பத்து மணி அதுக்கப்றோ நாங்க எந்திரிச்சு எல்லாத்துக்கு செஞ்சுட்டு அதுக்கப்பறோ நாங்க ஆவீஸ் ஸ்கூல்ல ஒர்க்குக்கு எதுக்காது போணு அப்டின்னா அது இன்னும் எங்களுக்கு ப்ரஷர் மாறி ஆயிடுது ஒரு ஃபிபோரா எந்திரிக்க முடியல
அத்தா நீங்க வந்து ரெட்டினா ஆ ரொட்டீனா மாத்திக்கோங்க டைமிங்க வந்து சேஞ்ச் பண்ணுங்க ஒரு ஆறு மணிக்கு எந்திரிங்க ரொம்ப விடிய காலம் எந்திரிக்க முடிலையா ஒரு ஆறு மணி போல எழுந்திரிச்சமா நம்மளோட வேலைய எல்லாத்தையு செஞ்சுட்டு கொஞ்சோ வாக்கிங் போங்க இப்பத்துல இருந்து நீங்க ஒடங்க ஒடம்ப வந்து டேக் கேர் பண்ணீங்கன்னாதா என்னா அதுக்கப்றோ பார்ட்டி பிளஸ்சு பிப்டி பிளஸ்சு வந்து நம்ம ஹெல்தியா இருக்க முடியு ஓரளவுக்கு நம்ம வந் து ஒடம்ப பாக்கணுல்ல
அதுவு பாயஸ் ச்சிட்டுதா இருக்கே வாக்கிங்ல்லா எப்டி நாம்ம செலக்டிவா அந்த டைமிங்ல்லா செட் பண்ணலா அப்படின் ஒரு நாள் பண்ணா ரெண்டாவது நாள் முடிய மாட்டேங்
அது என்னமோ கரெக்ட் தா நம்ம ஒரு நாள் ஆர்வத்தோட போவோ ஃபர்ஸ்ட் டே போவோ செகண்ட் டே கொஞ்சோ அப்படியே லேஸியா போவோ அதுக்கப்றோ போக போக இன்னும் வந்து சொம்பேறி தனமா ஆயிடும் அதுக்கப்றோ வா
அது ஏன்னா இப்ப ஒர்க் போறவங்களுக்குல்லா ஜா அவுங்க ஹெல்தையு பாத்துட்டு வீட்டயு பாத்துட்டு இப்ப அதுக்கப்றோ வந்து அவங்களோட ஒர்க்கையு பாக்குறதுன்றது ரொம்ப ரிஸ்க்கியா இருக்கு ரொம்ப அங்க ஃப்ரஷராவு இருக்கு
ஓ சேரி சேரி சேரி அப்றோ இப்ப நீங்க பிரேக்பாஸ்ட்டுக்கு தோச சட்னினா என்ன சட்னி பண்வீங்க
சட்னிதா இன்னு யோசிக்கல பண்ணா கார சட்னி பண்ணிட்லாமா இல்ல சாம்பார் வச்சா ஆப்டர்நூன்க்கும் சேத்து சமைச் சுட்லாமே அப்படின்ற ஒரு யோசனையில இருக்கு மைண்ட்ல இருக்கு
கார சட்னினா கார சட்னினா என்னப்பா எ ன்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுவீங்க
நார்மலா வந்து ரெண்டு விதமான காரச் சட்னி நா அரப்பே உன் வந்து வெங்காயோ தக்காளி காஞ்ச மொளகா வந்து எண்ணெயில வதக்கிட்டு அரைப்பே இன்னொன்னு வந்து பூண்டு கொஞ்சோ அதிகமா போட்டு அரக்கலா
ஓ பூண்டு சட்னியா அது
ஆ பூண்டு சட்னி மாரி கொஞ்சோ காரத்துலயே பூண்டு கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா இருக்கற மாதிரி போட்டாங்க
ஓ சேரி சேரி சேரி
நீங்க எப்டி சமைப் பீங்க ஏதாவது சட்னி இந்த டிஃப்ரெண்டா உங்க உங்க இதுல எப்டி இருக்கு அப்டிங்ளா
ஆ நா வந்து எனக்கு தேங்கா சட்னி வேணும்னா என்ன பண்ணுவே கொஞ்சோ சப்போஸ் தேங்கா இல்லாத டைம்ல வந்து ஒடச்சக்கல்ல கொஞ்சோ அதுக்கப்புறோ சாம்பார் வெங்காயோ ஒரு ரெண்டு மூணு அதுக்கப்றோ ஒரு ரெண்டு பல்லு பூ பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அப்புறோ காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மொளகா அந்த மாதிரி போட்டுட்டு ஆ நல்லா அரைச்சு அதுக்கப்றோ ஆசிஷல் நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிப்பு கடுகு உளுந்து இது போட்டு தாளிச்சு கருவேப்பல போட்டு அதுல இது பண்ணிருவே இது தேங்கா தேங்கா இல்லாம வந்து தேங்கா சட்னி அது வந்து நம்ம இப்ப ஆ இப்ப நம்ம தேங்கா யூ இப்ப நெறையா பேருக்கு வந்து தேங்கா சாப்டா கொலஸ்ட்ரால் அப்படி எல்லா சொல்றாங்க இல்லையா அதனால மோஸ்ட்லி என்ன பண்ண சுகர் பேஷண்ட் இவங்க எல்லா அத சாப்டக் கூடாது செரி நம்ம தேங்கா ரொம்ப ஆட் பண்ணாம இந்த மாரி செஞ்சு சாப்டோனா நம்ம தேங்கா சட்னி சாப்ட ஃபீல் கெடைக்கு அது வந்து நல்லா இருக்கு ஆ அதோட நம்ம வந்து கொஞ்சோ வேர்க்கடலையு போ கொஞ்சமா சேத்துக்கிட்டோனா அது கொஞ்சோ டெ டேஸ்ட் டிஃப்ரண்ட் கெடைக்கு அ இந்த மாரி
நல்லா இருக்கு நா இத ஒரு நாள் ட்ரை பண்ணி
ஆபண்ணி பாருங்க இது நல்ல டேஸ்ட்டாவு இருக்கு நீங்க தேங்கா சட்னி சாப்படுறத விட இதுல ஏனா நம்ம வெங்காயோ எல்லாமே ஹெல்தி சாம்பார் வெங்காயோ ஒடம்புக்கு நல்லது பூண்டு இஞ்சி அதுவு நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது எல்லாமே வந் இது ஓடம்புக்கு தேவையான இதுதா சோ அது வந்து நீங்க சாப்டீங்கனாலு வந்து அந்த தேங்கா எல்லா சாப்டா ஒரு மாரி எதுகளிக்கு நெஞ்செரிக்கு அப்டிலா இருக்காது நம்ளுக்கு வந்து இது வந்து ஈஸியாவு செஞ்சிரலாம் நம்ம டக் குனு வித்தின் செகண்ட் இந்த பொருள் இருந்தா மட்டு போதும் நீங்க ஈஸியா செஞ்சீறலா அ அப்றோ ஒரு நாள் ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க
கண்டிப்பா நா சொல்றே
ஆ செரி பாருங்க நா செரி ரொம்ப நாளாச்சே கால் பண்ணலயேனு சொல்லிட்டுதா பேசுனா அப்டின்னு செரி பாருங்க டிஸ்டர்ப் பண்ணதா டிஸ்டர்ப் பண்ணட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா ஒங்கள
இல்ல இல்ல டிஸ்டப் எல்லா பண்ணல
சேரி ஓகே பாத்துக்கோங்க ஒடம்ப பாத்துக்கோங்க டேக் கேர் ஆ ஒகேமா‌ ஓகே ஓகே பாய்மா
ம்